ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கந்தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
இன்னு சாப்ல்ல தோழி நீங்க சாப்ட்டாச்சா
ஆ காலைல சாப்ட்ட மதிய இன்னு சாப்பல
ம்
ஆ அந்த காலைல் இந்து ஆ சாம்பார் தா செஞ்சோ
சொல்லுங்க தோழி ம் எங்க வீட்டுலயு சாம்பார் தா தோழி
ஆம்மா ஏனா வீட்ல இருக் க்கும்போது நம்போ அந்த பெண்களுக் முக்கியமா கஷ்டமான வேலனா இந்த சாப்பாடு எல்லாமே செய்வோ சாப்ட மாட்டோ டக்குன்னு நாங் எல்லா வேலையு முடிச்சிட்டு உக்காந்து சாப்பறதுக்குள்ள டைம் ஆயிடு
அது என்மோ கரெக்ட் தா தோழி காலைல சாப்றது பத்து பதினொன் ஆயிடுது மதிய சாப்றதுக்கு மூன் மணி ஆய்டுது
ஆமா அதுவு தெனமு பாத்தீங்கனா சில வேல வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அந்த மாரி என்னோட டெய்லி ஓர் ரொட்டீன் பாத் பாத்தீங்கன்னா ஆ காலைல எழுந்திரக்றது அப்றோ பச பசங்கள ரெடி பண்றது ஸ்கூலுக்கு அனுப்றது அப்றோ வீட்டு வேலயெல்லா செய்யறது அந்த மாரி எனக்கு நெறைய இந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்கு வந்து நீங்க வந்து டெய்லியு ஒரு ரொட்டீனா இன்னா பண்ணுவீங்க எல்லா ஏதாவ்து சேஞ்சஸ் இருக்குமா
இல்ல எல்லா உமன்ஸ்கு ஒரே மார் ரோட்டைன் தா காலைல ஏஞ்சி வீட்டு வேல செய்யறது சமைக்கணு பசங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணு இப்டியே தா போயிட்டு இருக்கு லைப் துணித் தொவைக்கணு பாத்ரோ தேய்க்கணு எல்லா வேலயு நம்ப தானே செஞ் ஆகணு
கண்டிப்பா ஆனா ஆமா நா வேலைக் போயிட் ட்ருந்தே ஆனா இப்போ போல ஆனா போயிட்டு இருக்கு போ து ரொம்ப அவசர அவசரமா எல்லாத்தையு செஞ்சுட்டு போயிடுவே அப்றோ இப்ப வீட்ல இருக்கு போதுதா வந்து செரி பொறுமையா எதாவ்து பண்ணுவோ ஆனா வந்து எப்பய்மே ஒரு சில வேலை சலிப்பா இருக்கு எனக்கு அது முக் க்கியமா பத்தன்னா பாத்ரோ கழுவுற்து அது வந்து எனக்கு அவ்ளோ பிடிக்காது ரொம்ப ஒரு அந்த டே ஒரு சலிப்பான வேலன் எனக் தோணு மத்த எந்த வேல யா இருந்தாலு நா செஞ்சிருவே அது மட்டு கொஞ்சோ ஸ்லோவா செய்வே ஆ அதா ஸ்கூலுகெலா அனுப்பிட்டு வீடெல்லா இது பண்ணிட்டு வேற என்ன நா பாத் தீங்னா நா கிச்சன்ல நிக்கவே எனக்கு புடிக்காது கா காலேலே எல்லாத் தியு செஞ்சு முடுச்ட்டு வந்துருவே அதுக்கப்றோ அந்த கிச்சன்க்குள்ளே போ கூடாது வேற ஏதாவது ஆ நம்மளுக் புடுச்சமான எதாவ்து வேலைய செய்ணு அப்டின் நெனைப்பே அந்த காடன்ல்லா வச்சிருக் கே அதுல ஏதாவ்து போய் நானு வேல செய்வே அப்புறோ இந்த புறாக்கள் இதுல ஆ அதாவ்து லவ் பேர்ட்ஸ்லா வச்சுருக்கே அது அத வந்து கொஞ்சோ அத சுத்தம் பண்றது அந்த மாரி எதாவ் செய்வே ம் அதனால அந்த மாரி ஒரு ஒரு நாளைல நெறைய வேலைய நானே டீவியேஷன் பண்ணிப்பே அந்த நீங்க அந்த வீட்டு வேலைய தவிர்த்து வேற எதாவ்து பண்ணுவீங்ளா உங்களோட ஹாப்பிக்காக வீட்ல இருக்கற்துனால கேக்குறே
இப்போதக்கி எதுவு பண்ல ஆனா வ வெளிலதா வெளில வேலக்கி தா போகலானு இருக்கே இப்ப செகெண்ட் பேபி இப்பதா த்ரீ வய மூனு வயசு கூட ஆகல இன்னோ
ம்
அவுங்களுக்கு கொஞ்சோ அவுங்கள ஸ்கூல்ல சேத்துட்டு அடுத்த வர்ஷோ ஸ்கூல்ல சேத்துட்டு அதுக்கப் அப்றோ வெளில எங்கயாது நமக்கு நமக்கு ஏத்த மாரி ரி வேலைக் போலான் சொல்லிட்டு
ஓ நல்ல விஷ்யந்தா ஆனா கொழந்தைங்கல வச்சுட்டு வேலக்கி போறது ரொம்ப ரொம்ப கஷ்டோ
கஷ்டந்தா இருந்தாலு செஞ்சு ஆகணு ரெண் ரெண்டு பெண் பெண் பிள்ளைகள் எனக்கு நமக்காக இல்லனா கொட கொழந்தைகளுக்காவ்து போய் ஆகணுல்ல இப்ப இருக்குற வெலவாசிக்கு எதுவுமே கட்டுபுடி ஆகாது
கண்டிப்பா கண்டிப்பா அது நூத்துக்கு நூறு உண்மதா நம்ம பெண் பிள்ளைய வச்சிருந்தாலும் அதே செலவு தா ஆண் பிள்ளைய வச்சிருந்தாலு அதே செலவுதா அதனால நீங்க வந்து பெண் ஆமா
தங்க வெலய நெனெக்கும் போத் தா கொஞ்சோ பயமா இருக்குது
ஆமா அது உண்மதா அது அதே மாரி இருக் க்காது அது கண்டிப்பா கம்மியாகும் அதிகமாகும் அதுனால நம்ப கரெக்டான நேரத்துல அத வாங்கி வெச்சுக்கணு அந்த பெண் பிள்ளைகளுக்கு அது அவுங்களுக்காக மட்டு இல்ல மெயினா எல்லாருமே சில சேவிங்ஸுனு ஒன்னு இருக்கு அந்த மாரி பண்ணி வச்சுக்கலா ஆனா எனக்கு வந்து பாத்தீங்க ஆமா
ஆ சொல்லுங்க சேவிங்ஸ்ஸே பண்றது இப்ப கொஞ்சோ கஷ்டமா இருக்கு நம்ப வர செலவு நா ஹஸ்பண்ட் சம்பாரிக்கிறது வீட்டு செலவுக்கு கொழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட் ஸ்கூல் ஃபீஸுக்கு அதுக்கே சரியா போயிடுது சேவிங்ஸ்கே ரொம்ப கஷ்டமா இருக்
அ கண்டிப்பா கண்டிப்பா ஏனா இப்போ தங்கோ வெல எதுவுமேல்லா வாங்க முடியாது நம்ம அந்த ஆ படிப்புக்கு செலவு பண்றதே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா அவ்ளோ ஃபீஸ் வாங்குறாங்க நா னு என் கணவரு அதனால தா நம்போ எதுவுமே சேத்து வைக்க வேணா அவுங்க படிப்புக்கு மட்டு நல்லா குடுத்துட்டா போது அத அவுங்களே பாத்துக்கட்டு அப்டின்னு ஒரு மனநெலமைக்கு வந்து ந்துட்டோ ஏனா வேற வழி தெரியல ம்
நா கூட எப் எப்பவுமே அததா யோசிப்பே நம்ப என்ன சொல்றது கா காசு பணோ சேத்து வெக்கல சொத்து சேத்து வெக்கலன்னா கூட பசங்களுக்கு ஒரு படிப்பு அவுங்க அவுங்க கால்ல அவுங்க நிக்கணு நாளைக்கு யாரு இல்லன்னா கூட அவுங்க நல்லா சம்பார்ச்சு நல்லா படிச்சு நல்லா சம்பார்ச்சு அவுங்க கால்ல அவுங்க நிக்கணு அதுதா
கண்டிப்பா ஏன்னா அதுதா உண்ம அது மட்டுந்தா நெரந்தரம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நகை எல்லாமே போயிடு நம்ம படிப்பு மட்டுந்தா நம்ம கூட நெலச்சி இருக் அததா நா சொல்லி சொல்லி வளத்துட்டு இருக்கே ஆமா ஆனா நீங்க சொன்ன மாரி இந்த ஆமா கண்டிப்பா இந்த வெலைவாசின் றது ரொம்ப ஏறி போச்சு நா நேத்து காய்கறி வாங்கப் போனா ஒண்ணுமே வாங்கல வெறு வெங்காயோ தக்காளி ஒரு ரெண்டு மூணு காய் பாத்தா நானூரூபா ஐநூரூபான் பில் போட்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரில அந்த மாரி ஒரு வே அதாவது நமக்கு ரொம்ப தேவையான பொருள வாங்கவே நம் நம்ளால முடியல
முக்கியமா முக்கியமா அதுக் க்கு முன்னாடி எல்லா நூறு ரூபா எடுத்துட்டு போயிட்டா கூட அப்ப சொல்லுவாங்க எங்க அம்மால்லா நூறு ரூபா எடுத்துன் போனா பை நெறைய வாங்கினு வருவாங்களா இப்போ நம்ப அதே ஐநூ ரு ஆயிரோ எடுத்துட்டு போட்டா கூட பை நெறைய மாட்டேங்குது பணம் மட்டு டுந்தா காலியாவுது இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வார வார சந்த அந்த வார சந்தைன் சொல்ட்டு நம் ஒரு ஐநூறு ரூபா மேலன்னா வச்சாதா அந்த ஒரு வாரம் நம்மளால சமைக்க முடியுமே மினிமம் ஐநூறா காச்சி வெச்சிருக்கணு காய்கறிக்கு அதுக்கு மட்டுமே நம்ம எக்ஸ் ட்டா வேற எதாவது வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டமா இருகுது
அது உண்மைதா டெய்லியு நம்ம பொருள வாங்கவே நம்மளால முடில இதுல எக்ஸ் ட்ரா நம்ம எதை என்ன வாங்க முடியுன்ற மாரி இருக்குது அத பழோலா இப்ப வாங்கவே முடியாது போல இருக்
ஆமா அ அ கொ கொழந்தைக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல்லல்லா மோஸ்ட்டா ஃப்ரூட்ஸ் தா வெச்சு அனுப்புனு சொல்றாங்க பழங்கள் தா வெக்கணுன்றாங்க நம்ப அந்த பழத்து பக்கோ போனா அதுக்கொரு ஐநூர்ருபா தனியா வெக்கணும் போல
அத தா சொல்றே மாதுளம் பழோ அந்த ஆப்பிள் பழோ எல்லா மே முன்னூர்ருவா முன்னூத்தி அம்பதுருபா அப்றோ எப்டி நம்ம வாங்க முடியு
சைடுல எர்நூத்தி அறுவது போல ஒரு கிலோ ஆப்பிள் அதே மாரி மாதுளம்பழமு அதே மாரியே ஒரு கிலோன்னு எர்நூத்தி எண்பது அந்த மாரி விக்கறாங்க ஒரு பழோ வாங்கோண்னா நம்ப அதுக்கு ஒரு ஐநூர் ருபா தனியா வெக்கணு ஒரு காய்கறிக்கு ஐநூர்ருவா அப்போ வா வீட்ல அப்பறோ கறி எதாவ்து எடுக்கணுனா அதுக்கு தனி செலவு சண்டேஸ்ல
ஆமா
செலவு மட்டுந்தா வருது வரவு ஒன்னு வர மாரி தெர்ல
அது உண்மதா உண்மதா நம்ம என்னதா சிக் கனமா வச்சாலு நமக்கு தேவையான சாப்பாடு சாப்புட்ணுன்றதுக்காக வாங்கும்போது செலவு ஆகதா செய்யிது அத எதுமே பண்ண முடியாது அது இப்ப நாலா சிட்டில இருக்கம் பா அவங்க அது ரொம்போ மோசோ வாடகையே பாத்தீங்னா ரொம்ப அதிகமா
நாங்க கிராமத்துல தா இருக்கோ ஆனா க்வா என்னா சொ வாடக ப்ரச்சன இல்ல சொந்த வீடு இருந்தாலு கொஞ்சோ வீடு கொஞ்சோ பராமரிப்பு சரியாக உன்னு கொஞ்சோ ஃப்ரண்ட்லல்லா கட்ட வேண்டியதிருக் முன்னாடில்லா அது கட்ணுன்னா கூட இப்ப எங்ளால முடியில கொழ்ந்தைங்ள வ பாக்கறதா இல்ல அந்த வேலைய பாக்கறதான் தெரில எப்போ அ எப்போ அத ஆரம்பிப்போன் கூட தெரில நானு நானு சேந்து வேலைக் போனாதா அது செய்ய முடியுமே ஒரு சம்பளத்த வச்சி ஒண்ணுமே செய்ய முடியாது
கண்டிப்பா இது உண்மதா ம் ஆனா நீ இப்ப நீங்க கொழந்த வச்சிருக்கறல யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அழகா விட்டுட்டு
இருக் இருக்காங்க இருந்தாலும் கொழந் இது நம்போ ஆ இப்ப இந்த வய்சுலதா கொழ்ந்த நம்ம கூட இருக்க முடியு அப்பறோ இருக்க முடியாது இல்லீங்ளா அதுனால கொழ்ந்தய ஸ்கூலுக் அம்ச்சுட் டு நம்பளு அந்த மா அப்டே நம்ப அந்த டைம்லே டைமிங் வேற முக்கியமா இரு வேணு அந்த டைமிங்ல வேல கெடைக்கறது ரொம்போ கஷ்டமாரு ஒன்னு காலைல சீக்கிணுமா போற மாரி வருது காலைல சீக்ரமா போனோனா கொழ்ந்தைங்ளுக்கு டிஃபன்லா எப்டி செரி ப சேய்ரது ரெடி பண்ணி வெச்சுட்டு போறது எவ்ளோ
கண்டிப்பா கஷ்டந்தா நானுமே வேலைக்கு போன ஆளுதா கொழந்தைலா விட்டுட்டு நா அவ வந்து அம்மா இல்லாத ஏ க்கத்லே அவனுக்கு ஒடம்பு முடியாம போய்டுவா அதனாலயே வந் து அப்றோ நானு திரும்பியு வேலய விட்டு நிக்கற போல ஆய்டுச்சி அது மாரி இந்த குழந்தை வளர் புன்றத அத அவுங்ளுக்காகவே தா நம்ப வந்து சேக்ரிஃபைஸ் பண்றதாவே இருக்கு அவங்க வளர்ற வரையு நம்ப எங்கயுமே நகர முடியா ஆனா நம்ப பெண்களுக்கு என்ன தோணு நம்ம வேலைக்கு போணு
ஆச கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே ஆச இருக்கு எ எனக்கே பாத்தீங்னா ஆ இப்ப நானு காதல் திருமணதா பண்ணிகிட்ட ஆ காதல் திருமணத்துக்கு அப்றோ இப்போ ஒரு அஞ்சாறு வர்ஷோ ஆயிடுச்சி கல்யாண ஆயி எனக்கு நானு எ நானும் ம் எங்க இருக்குன்னே தெரியாத மாரி இருக்கு அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கறதுக்கும் வாழ்க்க அப்ப லைஃப் இப்ப நம்பளுக்கு வேற மாரி அப்ப அம் அப்பா அம்மா வீட்ல இருக்கமோது வேற மாரி இருக்கும் நம்போ இப்ப இங்க வந்து மாமியார் வீட்ல இருக்கமோது கொஞ்சோ வேற மாரி இருக்குது அதா இப்ப நமக்கான ஒரு ஃபேஸு ஆமா நமக்கான ஒரு எடம் எதாவது ஒரு ல எதாவது ஒரு குறிக்கோள நோக்கி போகலான் போகலான் பாத்தா கூட வயசு கொஞ்சோ அதிகமாயிடு ச்சி வயசு ஒரு வயசு வயசும் போய்டுது நம்ப தாயா அந்த வயசுக்கு அந்த குறிப்பிட்ட வயசுக்கு அதா குறிப்பிட்ட நேரத்துல எதுவுமே கெடைக்கில வாழ்க்கைல
இல்ல எனக்கு நம்ம முயற்சிப்போம் எல்லா பெண்களுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு கஷ்டம் இருக்கும் அது வேற வேற வடிவத்துல வரும் தவிர்த்து ஆனா இருக்கும் அது நம்போ கிராமத்துல இருந்தாலு செரி நகரத்துல இருந்தாலு செரி ஏனா ஒரு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் நம் முன்னேறத்துக்கான வழி நம்பதா கண்டுபுடிக்கினு அது நம்ம கண்டுபுடிச்சிட்டோன்னா நம்ம வாழ் நல்லாதா இருக்கும் அதா இவ்ளோ நேரோ நம்போ இந்த டெய்லி ரொட்டீன்ல பேசி நறையா பேசிட்டோ அதா வேற எதாவுனது ஒரு நல்ல ஒரு இதுல தலைப்புல பேசுவோ நன்றி
ஓகே தோழி நன்றி